ஆ அப்டிதா ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ப்ரோ பேசி ரொம்ப நாளாவுது
ஆமாமா சாப்டீங்ளா
ஆ சாப்டே ப்ரோ நீங்க சாப்டீங்ளா
இல்ல ரெண்டாங் ப்ரோ அதுகுள்ளே சாப்புட்றீங்க டைம் என்ன ஆவுது
எட்ற மணி ஆயிச்சு ப்ரோ நம்மளால தாக்க முடியில கொஞ்சோ
சரி நம்ப லேட்டாவு ப்ரோ மணி ஒர் பனொன்னு பன்னெண்ர அந்மாறி ஆவு
போ நம்ம அதனால ப்ரோ வேற எந்த இதுவு இல்ல அந்த டைமுக் போனாதா சாப்ட முடியு
ஆமா ஆமா கரெக்ட்தா நம்ளுக்கு நம்ப இங்க இருகதுனா அப்டியே ஒர்க் பண்ட்டே இருப்போ டப்புன்னு ஏதாது ஆர்டரு போட்டு அப்டியே சாப்டுவோ
அப்ற சாப்டு ப்ரோ ஆர்டர் போட்னா ப்ரோ வீட் வீட்டுக் போய் சாப்டு ப்ரோ
எங்க ப்ரோ அவ வீட்டுக்கு போவாது புடிக்கமாட்டுக் ப்ரோ ஒர்க் அதிகமா இருக்கு ப்ரோ அதனால யப்பா இருக்க ஒர்க்கே நைட்டு ஃபுல்லா உக்காஞ்சி பண்ணாதா இருக்க ஒர்க்க முடிக்க முடியு
மறுபுடியு மறாதுநாள் நல்லா வன் செய் தூங்குறீங்க மறுபுடியு மறாதுநாள் நைட் செய்றீங்ளா அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம அது போனா பண்ணாதா நம்ம பண்ண முடியு ஏனா க்ளைண்ட் வேற அப்பற கேட்டுட்டே இருப்பாங்க இன்னா இன்னு முடிக்லையா பைல்ஸ் இன்னு என்டா இன்னு முடிக்ல முடிலன் கேப்பாங்க
அதுவு சரிதா ப்ரோ நம்ம ஒடம்பு நம்ம பாத்துக்கினாதா ப்ரோ க்ளைண்ட் வந்து பாக்க மாட்டாங்க
கரட்தா கரக்டா சொல்றீங்க அப் நான்மா எட்டுற தா ப்ரோ ஆ போட்டு சாப்டுவானா
எல்த்தியானு இல்ல அதுக்குனு இல்ல ஆர்ட்ரு போட்டாலே அது எப்டி செய்றாங்க நம்மளுக்குன தெரியவாப் ப்றோ போது நம்ம வீட்ல செய்த அவனா பாக்கதா போறா நம்ப பாத்து நம்ப சாப்டுவோ அதுக்கு சொல்ற வேற எது இல்ல
வீட்ல செய்ற ஃபுட்டு் சாப்ட்டதா நல்லது அம்மா கைல சாப்புட்னோ
உம் நாங்களா அது இல்லாமதா இங்க இவ்ளோ அவஸ்தப்பட்ன்னுக்குறோ எப்போ போவோ எப்போ வருவோ ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் கெச்சா கூட போய்ர்லான் தோண்து வீக்கெண்ட்ல எல்லா போ மாட்ட ப்ரோ விட மாட்டாங்க ஹாஸ்டல்ல
லாஸ்ட் வீக்கா வேற எங்யு போக மாட்டிங்களா வெளிய இந்த பிளே பண்றது
ஆ கிரௌண்டுக்கெல்லா போறோ ப்ரோ கிரௌண்ட் உள்ளே இருக்கு காலேஜ்ல அதுக்கு போய் என்ன இருக்கு
ஆ இன்னா விளாட்டீங்க
கபடி கிரிக்கெட்டு வாலிபாலு ஆமா ப்ரோ
சூப்பர் ப்ரோ
வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே விளாடுவோ ப்ரோ
ஆ நா நா பொசிஷன்ல நிப்பிங்க நீங்க
நா அப்பன்சு டிப் டிபென்ஸ் ப்ரோ ரை
அஃப்ன்ஸ் டிப் டிபென்ஸ்ன்னா இன்னும் சூப்பர் சூப்பர் ப்ரோ நல்ல விஷயு தா
நீங்கதா ப்ரோ எங்க ப்ரோ எங்க ஆஸ்டல்லியே இருக்கிறதுனால ஃபுல்லா இதுவா இருக்கு வேற எதுவு இல்ல சாப்பாடு வேற செட்டாவ மாட்டங்கிது அடிக்கடிக்கு
சில நேரோ அதான் ப்ரோ நா இப்ப இருக்க ஆஸ்
ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் வந்ட்டு கூட எங்களுக்கு உன்னு இந்த சாப்பாடு பிரச்சனையா இருக்கு ப்ரோ
அய்யயோ அதுக்கு போய் கம்பளைண்ட்ளா பண்ணலா இது போல பிரச்சனையா இருக்கு அப்டின்னு அதா எது பண்ண மாட்டாங்க
ப்ரோ அதெல்லா ஒன்னூ ஆது ஆ பா சரிப்பா ஃப்ர்ஸ்ட் இங்கிலீஸ் கல்க்கியனம் நம்ம காட்டுறோன்னு சொல்வோ நீ கட்னா தாம்ப்பா உ காசுல இருந்து எத்து பண்ண முடியுனுவாங்க எதுக்கு பேசனு ப்ரோ இருக்கு ருக்கறத சாப்புட்டு வீட்டுக்கு போகணுமா அ சர் இல்லனா சொன்னொன்னே எங்னா வெளியில போய் சாப்டோமான் இருக்கம் ப்ரோ ப்ரோ ட்ரிப்பல்லா ஏதுனா போற மாரி ஐடியா இருக்கா
கண்டிப்பா நெக்ஸ்ட் மன்த் இருக்கு ப்ரோ
ஆ ப்ரோ எங்க போறீங்க ம் கேரளா மூனார்
இல்ல இல்ல மூணாறுலா ஆல்ரெடி ஆ மூணாறு எல்லா போயாச்சு ப்ரோ ஆல்ரெடி இப்ப வந்து ஆலப்புழா போட்ருக்கோ கொச்சி ஆலப்புழா அந்த மாரி அந்த சைட்ல போயிட்டு என்ஜாய் பண்ண போல இருக்கு வர்கலா பீச் இருக்கு இல்லையா கொடைக்கானலா அதுலா ரொம்ப பழ்சு ப்ரோ எத்தினியோ அது அவங்க போயிட்டு போயிட்டு அந்த எடமே ஆமா
செ
ஆமா நெறையா வாட்டி போயச்சு ப்ரோ அதிகமா ட்ராவல் பண்ணணு நா எப்டின்னா இந்த ஃபீல்ட்ல இருக்க இல்லயா கொடைக்கானல் சூட்டுக்கு கொடைக்கானல் ஆமா கொடைக்கானல்லா அடிக்கடி போவோ அங்க கிளைண்ட் கூப்டுவாங்க அங்க போயி்ட்டு
அங்கந்து எவ்ளோ தூரோ ப்ரோ வரும் கொடைக்கானல் டிஸ்டன்ஸ்
இங்கிருந்து ஒரு நானூறு ஆறுநூறு அந்த மெரி ஒரு ஆறுநூறு வரு நெனைக்கிற ப்ரோ
பைக்லே போயிடீங்ளா இல்ல ட்ரெயின் ட்ராவல் காரு அந்த மாரி எதுனா ப்ரோ
மோஸ்டா வந்து நாங்க கார்ல போவோ
ம்
அப்டி எதுவும் நம்புல் செட் ஆவுல்னா நம்ப பைக்ல போய்டுவோ போய் மூ இப்போ முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி பிஃபோராப் போயி அங்க ஸ்டே பண்றுவோ தெரிஞ்சவுங்க இருக்காங்க கொடைக்கா அதிகோ நெறைய டைம் போனதுனால அங்க தெரிஞ்சவுங்லா இருக்காங்க பழகிட்டாங்க நெறைய பேரு
ரெண்டு மொற போனாலே அது நம்ப நம்ப எடோ ப்ரோ தெரிஞ்சவுங்கன்னு இல்ல நம் இந்த எடோ அது அவுள்தா நம்ப அத ஆக்குபை பண்டோ அவ்ளோதா அந்த எடோ
கால் ல அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்கு அவுங்கூட புடிச்சுவுங்க எல்லாமே அவுங்க நெறைய பேரு இருக்காங்க எப்டினா நா வந்து ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்பதுலருந்து போக ஆரம்ப டுவெல்து முடிச்ச ஒனே ப்ரோ
ஆ ப்ரோ
டுவெல்து முடிச்ச ஒட்னே போவ ஆரம்பிச்சே ட்ரிப்பு டிராவல் பண்ண ஆரம்பிச்சே அதுல இருந்து ஸ்டாப் பண்ணல ப்ரோ அது
இப்ப நீங்க என்ன என்னா கோஸ் ப்ரோ முச்சிட்டு பண்றீங்க
விஷ்வல் கம்யுனிகேஷன் முடிச்சிருக்கே ப்ரோ
எங்க போட்டுந்தீங்க
நா இங்க பாண்டிச்சேரில வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ்
அங்கேயே போட்டீங்ளா வெளிலல்லா எங்கேயே போய் படிக்கலியா
இல்ல இல்ல ப்ரோ கரெக்டா யுனிவர்சிட்ல போட்டே
ம்
சீட்டு கெடச்சிது அங்க போய்ட்டு அப்டியே எனக்கு புடிச்ச கோஸ் அதா விஷ்வல் கம்யூனிகேஷன் அத முடிஸ்டு
ம்
அப்டே டேரெக்டா இதுல வந்டே
வேற எதனா கோர்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா டிகிரி பண்றது
இல்ல இல்ல ப்ரோ அ
அ ரெண்டாயிரத்தி பதினெட்னா இது வரைக்கு ஏலு எட்டு வருஷோ ஆயிட்றுக்குமே ப்ரோ அதுல மூணு ரா ரண்டாயிரத்தி பதினெட்டு தான
ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முடிச்சே ப்ரோ டுவெல்த்து
அப்ப ஆறு வருஷோ ஏலு வருஷோ ஆயிட்டுறுக்குமில
ஆமா ஆமா ஆமா
ரெண்டு டிகிரி போட்டு முச்சிருந்தீங்கன்னா ஒன்னு பெனிஃபிட்டா இருந்துருக்கு நேத்திக்கே
இது என்ன ப்ரோ எனக்கு ஏ ஃபீல்ட பொறுத்த வரயு டிகிரில்லா பெருசா தேவல எனக்கு
அது தெரியுது ப்ரோ இன்னு கொஞ்சோ நம்ம ஸ்கில் வந்து இது பண்ணிக்கலால
மொதல்ல முக்கியமான ஒரு விஷ்யோ காலேஜ்ல வந்து நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப்பே பண்ணிக்க முடியாது எந்த காலேஜிலியுமே செரி அது எந்த குரூப் ஆனாலோ செரி
அது வாஸ்தவந்தா தெரிஞ்சு
காலேஜ்ல இன்ன பண்ணணுனா காலேஜி எதுக்குனா வெளி சர் க்கில் வெளி பசங்கள வந்து பழகப்பத்திகலா அது ஒண்ணு வெளி சர்க்கிலு அப் பறோ வந்து என்ஜாய் பண்றது என்ஜாய் பண்றதுன் பாத்தீங்னா காலேஜில மட்டுதா என்ஜாய் பண்ண முடியு
ஆமா ப்ரோ அவ்ளோலா நாங்களு இப்போ எல்லா ஜாலியா என்ஜாய் பண்
இருக்க ஆமா இருக்கற வரையு என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இன்னானா பண்ண முடியுமோ எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க அப்போ காலேஜ முடிச்சிங்ளா ஆ காலேஜ முடிச் சிங்ளா அது உங்க ஒர்க்கு அப்போ நீங்க போலா நீ இன்ன இன்னா குரூப் எடுத்திருக்கீங்க
ஆர்ட்டிஃபிசியல் இன்டலிஜன்ஸ் ப்ரோ
ஆர்ட்டிஃபிசியல் இன்டலிஜ ஏ ஐ யா
ம்
ஏ ஐ எத்து படிக்கிறிங்க இப்ப அதுக் கோஸ்லா காலேஜ்ல அதுல்லாமா இருக்கு
எனக்கு இன்னா ப்ரோ அப்டி சொல்லிடீங்க
இல்ல ப்ரோ எனக்கு தெரியாது மெயின் கோர்ஸ் நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்களா
ஆமா ப்ரோ
ஓகே நா ஓகே ஓகே அது டிகிரி நெனச்சே நானு
டிகிரி தா ப்ரோ இன்ஜினியரிங்
ஓ இன்ஜினியரா சாரி ப்ரோ எனக் தெர்ல ப்ரோ
எப்டி இப்ப கிராபிக்கல் இன்ஜினியரிங்ல வந்துச்சில்ல
ஆமாமாமா ஆமா
அது மாரி ஏ ஐயு வந்துச்சி ப்ரோ ஏ ஐ டேட்டா லெக்ச்சரு
ஓகே ஓகே அது நல்லதுதா படிங்க சூப்பர் ப்ரோ நீங்க படிச்சி முடிச்ச ஒன்னே ஒங்களுக்கு வேல அதிகமா இருக்கு
ஆ நீங்க வேற கம்முன்னு இருங்க அதுக்கு நம்ம படிக்கணு படிக்கணு அது கத்துக்கணு அதெல்லா நெறயா ப்ராசஸ் இருக்கு ப்ரோ அதெல்லா எட்னாதா நம்மளுக்கு வேல
ஆமா
நம்பளுக்கே இங்க ஆல்ரெடி அரியரு இருக்கு அது எப்டி எங்கந்து தருவாங்க உங்களுக்கு
அரியர் அரியர்லா ஒரு விஷயமே இல்ல ப்ரோ நீங்க கரண்ட்ல இருக்கும் போதே அந்த அரியர முடிச்
அய்யோ ஆமாங்க காலேஜு வந்து அவுங்க அவுங்களுக்குதா தெரியு அந்த கஷ்டோ என்னான்னு என்னா பண்ணா கிளியர் பண் என்னா பண்ணா கிளியர் பண்ணுவாங்கன்னு அவுங்க அவுங்களுக்குதா ப்ரோ தெரியு கை கால்ல விழனு வேல செய்யணு
நானுமே இன்னு அரியர்லா வச்சிருக்கே ப்ரோ இன்னு ஒரு அரியரு க்ளியர் பண்ணவே இல்ல அத நா இன்னு
ம் ம் ஆ எத்தின பேர் ப்ரோ போறீங்க கேரளாக்கு
நாங்க ஒரு நுப்பத்தி ரெண்டு பேர் நாங்க வீட்டாண்ட இருக்குறவங்க எப்டின்னா சீட்டு கட்டி போறே ப்ரோ சேந்து ஃப்ரெண்ட்ஸ்லா இல்ல ஆமா அண்ணே எல்லாமே அண்ணேதா பிரதர்ஸ்தா எல்லா பெரியவங்க எல்லாருமே என்ன விட பெரியவங்க நாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைக்ல போ ஆரமிச்சோ டிராவல் பண்ண ஆரமிச்சோ அப்டியே போயின்னாயி இவுங்கள பாத்துட்டு நெறயா பேர் வர முடியாதுனால பைக் இருக்காதுல்ல நெறய பேருகிட்ட
ஆமா
அதுனால நாங்க ஒரு பிளான் பண்ணோ எப்டின்னா மாசோ மாசோ ஒன்னாந்தேதிலா வந்து ஐநூருவா காஸ் கட்ற போல அது மொத்தமா ஆமா பத்து பத்து மாசோ அத சேத்து வச்சி மொத்தமா காசு வரு இல்லையா
ஆமா
அத பஸ் ஒண்ணு புக் பண்ணி அப்டி அவுங்க எல்லாரையு கூட்டு போற போல அப்டி பண்ணா எல்லாரு வருவாங்கல்ல
எங்க ப்ரோ அப்ப கூட சில பேர் எனக்கு அந்த காசு வேணா நீங்களே எடுத்துக்கோங்க நா வரலன்ருவாங்க ப்ரோ
அப்டின்னாலு வரு அது மாரில்லா பண்ண கூடாது இது ஒரு லைஃப் அது எப்ப வேணாலு நம்ம உயிர் போவு வரு என்ஜாய் பண்ணிர்ணு
வயசு இருக்குற வரைக்குந்தா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க எல்லா பாக்யசாலி இப்போ நாளைக்கி நாளான்னைக்கூட கல்யாணோ பண்ணுவீங்க
அய்யய்யோ ப்ரோ அப்டிலா கல்யாணோ கல்யாணல்லா சொல்லாதீங்க கல்யாணல்லா பண்ணவே மாட்டே பண்ணுவே பண்ணுவே ஒரு ஏஜ் ஏஜ் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா இப்போ என்ன ஏஜ் ஆகுது ஏஜ் ஆயிட்தா
ஏஜ் ஆயிடுச்சுனால தா நா சொல்லுங்கற நாளைக்கு நாளன்னைக்கு கூட கல்யாணம் பண்ணிவீங்க அப்டின்னு
கொஞ்சோ செட்டில் ஆனு ப்ரோ இன்னு செட்டில் அந்த அளவு செட்டில் ஆவல
உம் வாக்கே ப்ரோ
கொஞ்சோ செட் கில்லாயிட்டுனா நம்ப நம்ள தெரில நம்ப கொரத்தம் நம்பி வந்தா நம்ள பாத்துகிலா கூட இருக்கலா அந்த ஒரு ஸ்டேஜிக்கு போயின்னா கண்டிப்பா பண்றோ போ இன்னா ஒரு அ டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் அது
தம்பியான என்னோட முதல் வாழ்துக்கள்
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ
வன்டா வந்து உங்கள வந்து நேர்ல பாக்குற ப்ரோ பாண்டில
என்ன ப்ரோ
நானு மறுபடியு வந்தா உங்களுக்கு கால் பண்ற பாண்டிலன் சொன்ன
கண்டிப்பா கண்டிப்பா தோழன் கண்டிப்பா நீங்க வந்தா கால் பண்ணுங்க எல்லாமே பாத்தெல்லா ஒன்னு பிர்ச்
ஓகே ப்ரோ இப்போ உன்னு சாக ஆர்டர் பண்ட்டீங்ளா இல்ல எப்டி சாப்பாட்டு இல்ல வீட்டுக்கு போணுமா
இல்லல்ல வீட்டுக்லா போக முடியாது நா வீட்குல கால் பண்ணி சொல்டம்மா கிட்ட வரமாட்டேனு இன்னகி ஆபீஸ்ல ஸ்டே பண்றோன்ட்டு அவங்களோட நீ வீட்ல திட்றாங்கனாதா நீ வீட்ல வந்து சாப்பிடு ஏ வேல சாப்டுனுகுற அப்டி திட்டுறாங்க அவங்களே அப்ரோ வந்து இப்ப நா வீட்டுக்கு ஆமா இப்ப நா வீட்டுக்கு போனா உடமாட் டாங்க நைடே வீட்லபடுனுவாக அதனால வீட்டுக்கு இங்க இருக்க வேலையபாற ஆமா
தெரியாது
தெரியாது அவங்களுனா தெரியு
புரிஞ்சுகிற மெண்டாலிட்டிகு வந்து வரமாட்டாங்க
கண்டிபா பெரிவங்க அப்டிதா ப்ரோ நம்ம தப்பு சொமுடியாது அவங்க வந்து எப்னா நம்ம வளத்துறாங்க வேலையி
நம் தப்பு தப்புன்னு சொல்ல ப்ரோ வந் அவங்க வந்து வந்து நம்ம எவ்ளோதா கஷ்டபட்டு காலலே வந்துடாலுமே இல்ல போவாத போவாத போவாத
அப்டிதா ப்ரோ அந்த ஒரு வார்த்ததா
ஜாலியா போயிடாங்க ப்ரோ கேரளாவ எல்லாவ சுத்தி பாருங்க
அவ
ஏனா போகாத எடம் எதனா இருக்கா டெல்லி கில்லி மாகாராஷ்ரா போயிட்டு வண்டீங்ளா
போயாச்சி ப்ரோ மனாலி போயாச்சி டெல்லி போயாச்சி அந்த சைடுல எல்லாமே போயாச்சி அதெல்லா ஒன்றவருஷத்துகு முனாடியே போய் வன்ட்ட அதெலா நா இருந்த சரௌண்டிங் அப்டி ப்ரோ வீட்டான்ட அண்ணல்லா இருக்காங்கள்ளா அவங்க அப்பப்போ ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க டிராவலர் அவங்க
உ
அவங்க கூட இருக்கனால அவங்க சப் இப்ப நாலா எதயு அவங்க ஆள் இல்லாத டைம்ல ஆமா ஆள் இல்லா டைம்ல என்ன கூட்டுனு போயிடுவாங்க நீ வரியாடா ஒரு ஆள் கம்மியாகுது அப்டினு அப்டியேனா நானு பினாடி உகாந்துனு கெளம்பி போயினேருக வேண்டியதா அவங்க கூட்டு போயிடுவாங்க எல்லாமே அவங்க பாதுப்பாங்க
ம் அப்டி அப்டியா அபடிதா இருகாங்க அப்டிதா இருக்கணு அண்ணாங்க வேறனா வேல
அவ்ளதா வரும் அவங்க எல்லாமே செட்டில் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்றவங்க நல்லா காசு பாக்குறங்க அவங்க எல்லா அதனால அவங்கனா பண்ணுவோனா இப்போ ஒரு மாச ரெண்டு மூணு மாச
இப்ப அவங்க ஸ்டேஜ் நம்பறப்போ நம்ப நம்ம தம்பிங்க வந்து இருபாங்க அவங்கள கூப்பிடுனு போலா
ஆமா ப்ரோ
செரிங்க செரிங்க ப்ரோ
ஆமா கண்டிபா ஓகே ப்ரோ முடிச்குலாமா ஓகே ப்ரோ பாய் ப்ரோ
பாய் ப்ரோ